ஆ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்
ஆ இல்ல உங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டு தேவ பிசி பிசின்னு வந்துச்சு அதனால தா கேட்டே சிஸ்டர்
தெரில சீஸ் நானு நெம்பர் போடலானு தா அதுல பாத்தே
ம் சேரி சேரி விடுங்க விடுங்க சிஸ்டர் அப்ரோ அப்பரோ இன்னைக்கு என்ன பிளான் சிஸ்டர்
பிளான் பிளான்ளா எதுவு இல்ல சிஸ்
ஆ சேரிங்க சிஸ்டர் அப்பரோ அப்புரோ வேலைய பத்தி ஏன்னா வேனா ட்ரை பண்றீங்களா ப்ரண்டஸ் கூடல்ல காண்டக்ட் ல இருக் அப்ரோ என்ன சொன்னாங்க ஒங்க ஃப்ரெண்ட்ஸ்ல்லா
அவங்களா எது சொல்ல சிஸ் வேலைக்கு போரோ எக்ஸாம்கு படிக்கலாம் தா தோணுது இப்ப நா தா ஃப்ரீயா இப்ப தனியா வந்துட்டா நா ஃப்ரீயா ஆயிடுவே கொஞ்சோ ஏதாச்சு ட்ரை பண்லான்னு பாக்கறே இந்த ஒர்க்கும் பண்ணிட்டு அது படிக்கலான்னு பாக்கறே மைண்ட கொஞ்சோ ரெளிப் ஆகணு கொழந்தைய வச்சு கொஞ்சோ மேனேஜ் பண்றது கஷ்டந்தா ஆனா அப்ப
செரிங்க சிஸ் என்னோட என்னோட ஃப்ரெண்டு கூட கொஞ்சுன்ற பொண்ணு கூட வந்து டெய்லிக்கு இப்ப வந்து விலுப்புரோ கிளாஸ் போயிட்டு இருக்கா சிஸ்டர் கவர்மெண்டட் எக்ஸாமுக்கு தா
என்னா கிளா எங்க
பேசிட் இல்ல இல்ல அங்க லைப்ரரிக்கு போயிட்டு அங்க படிச்சிட்டு இருக்காங்க டெய்லி போறான்னா எனக் தெரியாது நா கொன்னா முன்னாடி கால் பண்ணி கூப்ட்டே அந்த மாரி ஃபங்க்ஷனுக்காக வர சொல்றதுக்கு
இப்பதா சொன்னா அந்த மாரி நானு டெய்லிக்கு வீட்ல இந்த மேரி லைப்ரரி போயிட்டு இருக்கே அதா அப்டி சேரி யார் கூட போறேன்னு கேட்டே இல்ல நா தனியாதா போறே யாரையு நம்பில்லா இருக்க முடியாது அதுனாலதா நானே தனியாவே வர ஆரம்புச்சுட்டே அப்டின்னு சொன்னா ம்
ஆ ம்
ம் ஆமா சிஸ்
சேரி நித்து
ம் ம்
நீங்க என்ன பிளானிங்கில்ல இருக்கீங்க
நா படிக்கலான்ற பிளானிங்கில்லதா சிஸ்டர் இருக்கேன் அதா பாப்போ ம்
ம் இன்னொரு நாளைக்கு பத்து கால் இல்ல சிஸ்சு நீங்க பத்து அஞ்சு காலு நா அஞ்சு காலர
இத பத்தி பேசக்கூடாது சிஸ்டர் நீங்க இதுல பேசக்கூடாது நீங்க அத பேசாதீங்க
ஓகே சிஸ்
ம் ம் அப்றோ ஒன்னுமே சுதா அக்காவ பாத்தே பங்க்ஷன்ல இப்ப அந்த அக்கா மட்டுந்தா பாத்தோ இது என்னனா அப்றோ பின்னாடி காயத்திரி அக் அக்கா வந்துருந்தாங்க அப்றோ யாரு வரி பேர் அவ்ளோதா பேர் வந்தாங்க மத்த யாரையு நா பாக்கவே இல்லை சிஸ்டர்
பிரவினு கவின் லா வந்தாங்க சிஸ் பிரவீன் கவின்னு
ஆ நா கௌரி அண்ணண பார்த்தே அப்றோ அவுங்கல்லா பார்த்தே ஆனா வந்து மத்தவங்கள யாரையு பாக்கல
ஆ அவ்ளோதா சிஸ் அப்போ சுகுணாக்கா வந்தாங்க சிஸ் அப்றோ சுசிதா வர்ல
ஆ ஆ
ம் அதா சிஸ்
சேரி சேரி சேரி சிஸ் அப்றோ கேக்குதா சிஸ் எனக்கு ஒண்ணுமே கேக்கவே இல்ல கேக்கு எங்க போச்சுன்னே தெர்ல
யார தா வெட்டி சாப்பிட்டாங்கன்னு தெர்ல சிஸ்
அதா வந்தவங்களா கேக் எங்கன்னு கேட்டாங்க கேக் காலி ஆயிடுச்சு அப்படின்ன அது ஏ நறையா அந்த ம்
யார் சாட்
கேக்கு வெட்றப்ப மட்டுமந்தா பாத்தே அதுக்கப்றோ எங்க போச்சுன்னே தெர்ல
அதா சிஸ்
எத் மொத்தமா எத்தன கேஜி வாங்கீர்ந்தீங்க
சிக்ஸ் கேஜி சிஸ்
ஆறு கேஜி எதோ பத்து கிலோ வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க
அப்டிதா சிஸ் சா அது அவ்ளோதூர வாங்கி வேஸ்ட்டு தா
செ எவ்ளோ எவ்ளோ ஆச்சு இதுக்கு ஆறுக்கு ஆறுக்
த்ரீ தௌசண்ட் சிஸ்
ஆறாயிரோ மூவாயிரோ ஆச்சு
ஆமா சிஸ்
என்னோட ஃப்ரெண்டே அப்டிதா சொன்னா அவங்க மூணு கிலோ தா வாங்கனாங்களா அவ என்ன சொன்னா இந்த மேரி எங்க வீட்ல வந்து பத்து கிலோ சொல்லியிருக்காங்க அப்டின்னு நா சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னா அவ்ளோ கேக்க யார் என்னா பண்ணுவா வீணா வீணாயிட கூடாதுனுதா நாங்க மூணு கிலோ மட்டு சொல்லிருந்தோ ஆனா நீங்க ஆறு கேஜி வாங்கியுமே அது எந்த மூளைக்கு போச்சுன்னே தெர்ல ஆ என்னோட பேர்தா அந்த சிவாவே வந்து கேட்டுட்ருந்தா அது கேக்கு எங்க கேக்கு எங்க கேக்கே எனக்கு கொடுக்கல அப்டின்னு கேக்கே காலி எங்க போச்சுன்னே தெரில அப்டின்னு
ம்
ம்
ம் சேரி சேரி சிஸ் அப்றோ எல்லா என்ன சொன்னாங்க ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சாமா
எல்லாருமே நல்லா இரு சூப்பரா கிராண்டா நல்லா இரு க்கு சொன்னாங்க அந்த கேக் சித்தி மட்டு அந்த கப்புல இருந்த கேக் அந்த ப்ரௌனி கேக்கா சாக்லேட்டு சாக்லேட் மில் கேக் இங்க வந்துருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சித்தி உள்ள வச்சிருந்தது நா சித் சித்திக்கிட்ட இருந்து நா எடுத்துக்குனு நா கொஞ்சோடு அப்புறு சித்திக்கு சித்தப்பாலா சாப்ட்டோ சூப்புரா இருந்துச்சு அந்த கேக்கு ரொம்ப நல்லா இருந்ச்சு அதுதா சாப்ட்ட அதுக்கப்புறோம் கேக்கு எங்கன் வந்துலி வந்து பாத்தா அவ்ளோதா அதுக்கப்புறோ எங்க போச்சுனே தெர்ல எதுமே காணாம் போய்ச்சு
ம்
ஏனா ரொம்ப வந்து வேர் த்து கொட்டிட்டே இருந்தது ஆனா மத்தபடி எல்லாருமே வந்து சூப்பரா இருக்கு நல்லா செச்சிர்ந்தீங்க அப்டிதா சொல்லிட்டு போனாங்க சிவாவோட அம்மம்மே வந்து வந்து சூப்ரா பண்ணிட்டாரு அது இதுன் நல்லா அது சொல்ட்டு போனாங்க செரிமா செரிமா அப்டின் சொன்ன
ம் ம்
ஏன் ஃபிரெண்ஸ்மே வந்து எல்லாருமே வந்து நல்லாதா இருக்கு நல்லா நல்லாதா பண்ணீங்க அப்டி இப்டி சொல்ட்டு போனாங்க ஆனா என்ன ம் அப்றோ தாம்ப்ளோ எல்லா மீந்துச்சா எல்லா காலியாட்ச்சா
தெரில சிஸ் அதுலா என்னாச்சுனு
நா வாங்கவச்ச தாம்பளத்தவே எட்த்து பாக்குல
ஆ
என்னா நன்ந்து கூட எனக் தெர்ல தெரியுமா அதுலா ஆனா அண்ணி சொன்னாங்க அந்த மாரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க இது மாரி தாம்புலோ யார் ஐடியா நல்லாதா இருந்துச்சு நா எடக்கல்லுல சாப்டதே இல்ல அதா ஃபஸ்ட் டைம் சாப்ட்ட அப்டின்னு சொன்னாங்க ஆ செரிங்கண்ணி அவுங்களுக் புடிச்சிருந்துதா அப்டி சொன்னாங்க
ம்
நல்லாதா செஞ்சிருந்தீங்க அப்டின்னு சொன்னாங்க அவுங்ளுடைய அண்ண பையனுக்கே வந்து இன்னு கொஞ்சு நாள்ல பேத்ரே வரும் போல இன்னொரு கொஞ்சு நாள்ல வருமா அவுங்குளு மண்டபத்துலதா வைக்க போறாங்ளா
அண்ண பொண்ணா அண்ணன் பையனா
அண்ண அன் அண்ணன் பொண்ணு
ஆ
அது பொண்ணு பையன் கெடையாது
ம் நீங்க பையன் சொன் மாரி இருந்துச்சு சிஸ்
சொன்னனா செர் செர் மாத்தி சொல்ட்ட போல விடுங்க
ம்
ம் சூப்பரா இருந்தா சிஸ்டர் ஒங்க பிரெண்ஸ்லா ஃபோன் பண்ணி இன்ன சொன்னாங்க
அவுங்களா ஒன்னு சொல்லடா அதா அதுக்கப்றோ ஃபோன் பண்ண சிஸ் வீட்லே இருக்க மைண்டு பிரெஷரா இருக்குது அதா எங்னா வெள்ல போய்ட்டு வர்லாமான் பாக்குற நாளைக்கு
போயிட்டு வாங்க நீங்க இல்லனா கொஞ்ச நாளைக்கு வந்து ஆ ஃபேமிலியோட நீங்க ரெண்டு மூணு பேரூ வந்து வெளில எங்னா லாங் ட்ரைவ் போய்ட்டு வாங்க போய்ட்டு ஒரு ரெண் நாள் ஸ்டே பண்ணி கொடைக்கானல் ஊட்டி அந்த மாரி போய்ட்டு வாங்க ரிலாக்ஸ்டா
இஸ் குழந்தைலா வச்சுன் போ முடியாது சிஸ் அவுளோ லாங்கு
ம்
அவுள் நேரமு மூணு வயசு இருந்தந்த தா போ முடியு
ம்
அதா சிஸ்
ஆ நீங்க வந்து திருப்பதிக்கு மட்டு போலா அந்த லாங் வேணா போலா
இல்ல சிஸ் அது வந்து என்னோட முடிவு கெடையாது சிஸ் ச வுது நா வரலனாலு அவுங்க ஒரு மாரி கோச்சுப்பாங்க அதனாலதா சிஸ்
ஆ இங்க கொடைக்கானல் ஊட்டியோட திருப்பதில ரொம்ப லாங்கு
அது உண்ம தா சிஸ் போணுதா சிஸ் அந்த காரு நமக்கு செட் ஆவாது சிஸ் இதுக்கப்பறோ அதுதா யோச்சிக்கிறே
அது நம்ம பாத்துகூட்டு போறத பொறுத்துதா ம் முப்பறோ நாளைக்கி என்ன பிளானு நாளைக்கி இங்க வர்ற ஐடியா இருக்க என்ன
பாப்போ சிஸ் நாளைக்கி நா எப்டி இருக்குன்னு பாத்துன்னு சொல்றே சிஸ்
ம் சேரி சேரி
ம் ஐயோ இந்த மண்டபத்து சாவி வேற பெரிய மாமாட்ட மாட்டிட்டு இருக்கு ஆ என்ன பண்றதுங்க
எப்டி பெருமாமாக்கிட்ட போச்சு மண்டபசாவி
ரூம் சாவி ஆ பெரும் மாமா தா வச்சிருந்தாரா அதாவது மாமிட்ட குடுத்தாரு போல அவுங்க ஞாபக இல்லாம எடுத்துட்டு போயிட்டாங்க போல
எப்பதா இப்ப எத்துனு வந்து தருவாங்க அப்ப இது வரைக்கு இன்னு குடுக்கலயா மண்டபத்துக்கு ட்ட
ரூம் சர்வீஸ் திஸ்
ஆ எந்த ரூம் சாவி இந்த ரூம்சாவியா அந்த ரூம்சாவியா
எந்த மாப்பிள்ள வீட்டுக்கு ஒரு ரூம் வந்துச்சா
அ நாங்க இப்ப இந்த சைட்ல ஒரு ரூம் வந்த அந்த சைடுல ஏதோன்னு உள்ள போற மாரி இருந்துச்சு அந்த ரூம் மட்டு தெறந்துதான இருந்துச்சு
தெறந்து தா இருந்துச்சு தெறந்த சாவி வச்சிருந்தாங்க போல பூட்டுள்ள போல தெர்ல லாங் சென் சிஸ் ஆமா சிஸ்
எதுக்கு நீங்க அவுங்கள்ட்ட குடுத்தீங்க சம்பந்தமே இல்லாம
தெர்ல சிஸ் யாரு குடுத்தாங்கன்னே நேத்து தா சிஸ் எனக்கே இது தெரியு
ஆ இங்க இருந்துச்சின்னு சொல்லி அப்பா எடுத்து போய் குடுத்துட்டு வந்துச்சு
எங்க
எங்க வீட்ல ஒண்ணு அப்பா கிட்ட இருந்துச்சு அப் அப்பா எடுத்துட்டு போயிட்டு ஆனந்தி வீட்ல போய் குடுத்துட்டு வந்துச்சு சாவிய நேத்தே முன்னானேத்தேதா சாவி இங்க இருக்கு அப்டி சொல்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டனால அப்பறோ இங்க இருந்துச்சு போல ஏதோ கட்டப்பைல ஏதோ அப்பறோ அத எடு போயிட்டு ஆனந்தி வீட்ல குடுத்துட்டோ அப்டின்ட்டே சொன்னாங்க என்னா தெரில ம் இது யார் சொன்னதாங்க பெரிய மாமா வீட்ல இருக்குன்னு யாரு சொன்னது
இந்த மா சொன்னாங்க
ஆ செரி எதுக்கு திரும்பவு கேட்டுப்பாரு வீட்ல கூட ஃபோன் பண்ணி குடுத்துட்டீங்களா என்னட்டு கேறே ம் ம்
சரி சிஸ் கேட்டுக்கறோம்
ம்
இன்னு மூணு பென்டிங் இருக்குன்னு நனைக்கிறே சிஸ் சேரி சிஸ் இன்னு மூண் பென்டிங் இருக்குன்னு நனைக்கிற சிஸ்
ஆ ஆமா ஆமா நீங்க நல்லா சாப்டுங்க சாப்டாமலா இருக்காதீங்க வேலைக்கு வேலை நல்லா சாப் ட்டு ஒடம்ப தேத்துங்க தார்ஷாக்கு நல்லா பாலு சாப்பாடு மூணு வேலைக்கு கரெக்டா குடு
சேரி சிஸ்
சாப்புடுதுல்ல அது தார்ஷா
சாப்புடுது சிஸ் அதலா நல்லாதா சாப்புடுது
ம் ம் ம் சேரி சேரி இப்ப என்னா இப்பே தூங்கிச்சு
ஆமா சிஸ் அது காலந்து ஒழுங்கா தூங்கல
அதனால இப்பே சீக்கரோ தூங்கிச்சா
ஆமா சிஸ்
சேரி சேரி சிஸ்டர் உங்க கூட பேசலது ரொம்ப சந்தோஷோ சிஸ் சேரி வக்கிறே பாய் ம் பாய்